ஆ அதாப்பா அது வந்து கிறிஸ்டின் காலேஜு பாத்தீங்க னா நெறைய ரூல்ஸ் இந்த சிஸ்டர்ஸ்லா தா வந்து பிரின்சிபல் மாரி வந்து ஹேண்டல் பண்ணுவாங்க இங்க அப்ப வந்து பா த்தீங்கனா எங்களுக்கு நியூ சிஸ்டர் வந்து புதுசா அஞ்சு வருஷத்து ஒரு வாட்டி அஞ்சு வருஷத்துக்கு ஒருவாட்டினி சொல்லி ட்டு மாறுவாங்க கரெக்ட் கரெக்ட் ஆமா அந்த மாரி மாறுவாங்க சிஸ்டர்ஸ்ல்லா வந்து
ஆ
அ பிரின்சிபல் வந்து மாறுவாங்க அப்போ வந்து கரெக்டா நாங்க செகண்ட் இயர் போகும்போது நியூ பிரின்சிபல் மாறுறாங்கன்னு சொ ல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணாங்க அந்த மாரி அனௌன்ஸ் பண்ணதுக்குப்புறமே எல்லாமே வந்து டோட்டலா சேஞ்ச் ஆயிடுச்சு எப்டின்னா இப்ப நாங்க ட்ரெஸ் என்ன வேன்னா போட்டு வரலாம் அதுக்கப்புற அதுக்கப்புற பாத்தீங்கன்னா வந்து அ எப்டின்னா மந்த்லி ஒன்ஸ் வந்து காலேஜ் உள்ளயே டி ஜே எல்லா போட்டு டான்ஸ் ஆட விடுவாங்க கிரௌண்ட்ல அந்த மாரி எல்லாரையு கிரௌண்ட்ல டான்ஸ் ஆட விடுவாங்க ரொம்ப நெ றயே வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லா எல்லாமே கொறச்சி ரொம் அப்ப இதுவா ஜாலியா இருந்த மாரி இருந்துச்சு நறைய ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிஸ்ஸு அப்புரோ இந்த கேர்ள்ஸுக்குலா வந்து இந்த சிலம்பமு அந்த மாரி நெறைய விஷயோ வந்து எடுத்துட்டு வந்தாங்க ஏன்னா அ முன்னாடி பாத்தீங்கன்னா இவ்ளோ ஸ்ட்ரிக்டா இருந்துச்சுலையா காலேஜ் அதனால வந்து ரொம்ப வந்து அ பசங்களையு வந்து எதுவு ஜாயின் பண்ணுறது இல்ல அந்த மாரி ரொம்ப கொறைஞ்சிது அட்மிஷன்
ஆ ஆ
அப்டி பண்ணதுனால இவங்க வந்து இந்த மாரி நெறைய விஷயோ பண்ணாங்க அதுக்கப்புறோ அட்மிஷன்ஸ் எல்லா இன்கிரீஸ் ஆ ச்சு அதுக்கப்புறோ நெறைய இதுவாச்சு அந்த மாரி ஒரு இது பண்ணி பண்ணாங்க அப்டி இருந்துச்சு அதுக்கப்புற பாத்தீங்கன்னா நா பி ஜி பண்ண காலேஜ் எப்டின்னா ஆ அந்த காலேஜ் எப்டின்னா வந்து அங்கேயு ரூல்ஸ் எல்லா இருக்கு ஆனா நெறைய பட் ஆனா ஸ்டாஸ்லா எப்டி இருப்பாங்கன்னா நீங்க வரீங்களா படிங்க படிச்சீங்கா பாஸ் ஆனீங்கன்னா உங்களுக்கு அப்டி இல்லன்னா எங்களுக்கு தெரியாது அப்டின்ற மாரி
ட்ருவாங்கல்ல
ஆமா லிபரலா ஏன்னா நீங்க மணி பே பண்ணி நீங்க வந்து லேக்ஸ் கணக்குல பண்ணி படிக்க வரீங்க நீங்க அப்ப வந்து படிச்சீங்கன்னா நீங்க ஓகே அப்டின்ற மாரி அப்டியே விட்ருவாங்க பட் ஆனா பாத்தீங்கன்னா எனக்கு எப்டி ஒரு பிஃப்டி தௌசண்ட் கிட்ட இருந்துச்சுப்பா ஏன்னா வந்து பஸ்ஸுக்கு சேத்து நா பஸ்ஸுக்கு போவே இல்ல ஆ செம்முக்கே வந்துரு பஸ்ஸோட சேத்து ஆமா ஒரு செம்முக்கே அம்பது வந்துரு பட் ஆனா வந்து மொத்த நாலு செம்மு தா
ஆ
இல்ல எம் பி ஏ கோர்ஸு அது ஆனா வந்து ஒரு ஒரு ஒன் இயர் பஸ் யூஸ் பண்ணே அதுக்கப்புறம் பஸ் யூஸ் பண்ல ஏன்னா வந்து லீவ்ஸ் வந்து நெறைய வந்துச்சுல்ல செக் கெண்ட் இயரில வந்து நெறைய லீவ் வரு அதனால வந்து ஒன் இயர் பஸ் யூஸ் பண்ணல அதுக்கப்புற கொறஞ்சது
ஆ
ஆ அதா அந்த மாதிரி வந்து பாத்தீங்னா இப்போ வந்து காலேஜ் இன்னு ஸ்ட்ரிக்ட் ஆயிடுச்சு அப்டின்றாங்க ஆனா வெளியில போறதுக்கெல்லா வந்து விசிட்டர் நோட்ல நேம் எழுதணு அந்த மாரிலா ஆனாலு வந்து நம்ம பசங்க வந்து எப்டி எப்டி எந்த ரூட் ட்ல வெளிய ஓடலா அப்டின்றத எல்லா தனித்தனி ரூட் எல்லா வச்சிருப்பாங்க ஆ அந்த மாறி ரூட் எல்லா எப்டி போலான்ட்டு இப்ப நீங்க கூடோ அந்த மாரி காலேஜ்ல எல்லா இருக்குல்ல உங்க காலேஜில எல்லா
ஏ காலேஜ்ல கேட்டு எப்போவு தோறந்துதா இருக்கு யாருவேனா எப்ப வேணா வரலா எப்ப வேணா போலா
அப்டியா யாரு வேணா வரலா போலா ஆனா அட்டன்ஸ் மட்டு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட்டேஜ்
ஐ அவங்களுக்கு நாங்க போனா கூட இன்னு அதுதா எண் ரெண்டாயிர ரூபாவாங்கிட்டு அவங்க அட்டனன்ஸ் போட்டு அவங்கோ எக்ஸாம் எழுத உட்டுருவாங்க ஒரு சப்ஜெக்டுக்கு ரெண்டாயிர ரூபா மொத்த ஏழு சப்ஜெக்ட்னா பதினாலாயரோ கட்னா போது எல்லா அப்டிதானடா இப்ப ஆரிய உழுந்துருச்சுன்னு வச்சுக்கேய நம்ம வந்து ஒவ் பதினேழாயரோ பண்ணென்டாயிரோ கட்னா எக்ஸா எழுதலாதான அவ்ளோதா ஆ பதினாலாயிரம் கட்னா எக்ஸா எழுதிக்கிலா நீ காலேஜே வர தேவயில்ல ஆனா ஒரு சப்ஜெக்ட்ல மினிமம் இருக் கணும் அப்டி இல்லனா டீடேன் ஆயிருவோ அப்ப ஒன்னுமே பண்ண முடியாது இப்போக்கா நீங்க வந்து இல்ல லெவன்த் டுவெல்த்லா எங்கக்கா படிச்சிங்க பாய்ஸ் கேர்ள்ஸ் ஸ்கூலா இல்ல‌ கோயட் ஸ்கூல்தானா
அது கோய்டுதாப்பா பட் ஆனா வந்து பாத்தீங்னா தனியா ஏதோ உமன்ஸ் கா ஸ்கூல்ல படிக்கிற மாரி ஃபீல் ஆவோ பட் ஆனா அது கோயட்டு தா அது எப்டினா நல்லாதா இருக்கு ஸ்கூலு ஆனா வந்து எப்டினா ஒரு ஒரு அத்தன ரிவிஷன் இருக்கு ஒரு பதினைஞ்சி ரிவிஷன் அந்த மாரி ரிவிஷன் எக்ஸா எக்ஸா எக்ஸா அந் மாரி இருக்கு ஆமா இப்ப நம்ம வந்து கூ ஸ்கூலுக்கு போற மாரி இருக்காது ஸ்கூலுக்கு போய் பாடத்த கத்துக்கிற மாறி இருக்காது நா ஸ்கூலுக்கு போயிட்டு எக்ஸாமே மட்டுமே எழுத ஸ்கூலுக்கு போற மாரி இருக்கு எனக்கு
அப்போ நீங்க எப்போ கொரனா வந்துச்சு நீங்க காலேஜ் படிச்சிட்டு இருக்குபோது கொரனா வந்துச்சா
ஆ எப்போனா கரெக்டா நாங்க லெவன்த் ஸ்டாண்டர்டு லெவன்த்ஸ் ஆமா லெவன்த் ஸ்டாண்டர்டோட என்டிங்ல கொரோனா வந்துச்சு
அப்போ ஆவ் நா நைன்த் ஸ்டாண்டர்ட் இன்னிலிருந்து கொரோனா வந்துச்சி எனக்கு ஆமா
எனக்கு லெவன்த் ஸ்டாண்டர்ட்‌‌ என்டிங்ல
ஆ நா டென்த் கொரோனா பாஸ் ஆயிட்ட நீங்க டுவெல்து கொரானா கொரோனா வந்து ஹா இப்பக்கா இப்போ ஒன் நா என்னன்னா
ம்
ஆ பிப்த் வரைக்கு கோயட் ஸ்கூல் படிச்ச
ஆ‌ ஆ
இதுக்கு அப்ரோ பிப்த்துக்கு அப்ரோ சிக்ஸ்த்ல இருந்து டென்த் வரைக்கு பாய்ஸ் ஸ்கூலு அப்ரோ டென்த் முடிச்சிட்டு ஆ மெக்கானிக்கல் சேந்த டிப்ளமோல அங்கேயு புல்லா பசங்க தா அதனால எனக்குப் பசங்க பொண்ணுங்கள்ட பேசுறதுக்கு கொஞ்சோ தயக்கமா இருந்துச்சி அப்ரோ டிப் டிப்ளமோல செகண்ட் இயர்ல இருந்து ஒரு பொண்ணு கிட்ட பேச ஆரம்பிச் ச்ச அதுவு பயந்து பயந்து பேசுவேன்னா அந்தபே வராது என்னா பசங்க கூடயே இருந்துட்டு பொண்ணுகிட்டு பேசனு டக்குனு பயோ நா மூணாவ்து எக்ஸாம் முடி முடிக்கு போதுதா பொண்ணுங்கள்ட்ட கொஞ்ச கேஷுவல பேச ஆரம்பிச்சது எனக்கு கொஞ்சோ டைம் எடுத்துட்டு தா நா பேச ஆரம்பிச்ச இப்ப நீங்க கோ நீங்க கேள்ஸ் ஸ்கூல்லயே படி கேள்ஸ்காலேஜ்லா படிச் சு டக்குனு பசங்க கூட எல்லா பேச ஈஸியா இருந்துச்சா உங்களுக்கு
ஆ நா எனக்கு எப்டின்னா வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுவாங்கப்பா உடனே நா ஃபிரெண்ட்ஸ் ஆயிடுவே அந்த மாரி பாத்தீங்கன்னா பசங்களுமே வந்து எப்டின்னா எல்லாருக்கிட்டயு பேச மாட்ட நமக்கு தெரியுல்ல இப்ப ஒன்ன மாரி ஜாலியா நல்லா பேசுற பசங்க அப்டின்னா நம்ம அப்டி பேசிப்போ ஃப்ரெண்ட்ஸ் ஆயிப்போ அந்த மாரி பேச அத வந்து செல ஆ செலக்ட்டா வச்சுக்கோ ஏ எல்லாரருக்கிட்டயு பேசுற மாரி இருக்க சில பசங்க ரவுடிச பண்ணுவாங்க அந்த மாரி பயமா இருக் கு சில பசங்கல பாத்தா பயமா இருக்கு அய்யோ எதனா நம்மள சொல்லருவாங்க திட் டிவிருவாங்களோ அப்டின்ற மாரி அவுங்க கிட்ட எல்லா கொஞ்சோ அப்டியே என்னா என்ன அப்டின்ற மாரி கேட்டுக்கிறது மத்தபடி நம்ம வைபுக செட் ஆகுற மாரி நம்மகிட்ட ஜாலியா பேசுற மாரி பசங்க தா நம்ம ஜாலியா பேசுறது நோட்ஸ்ஸு ஷேர் பண்ணிக்கிறது அந்த மாரி இப்ப பாத்தீனா காலேஜல நா எம் பி ஏ படிக்கு போது
ஆ
திங்னா அப்ப ஒரு ஃப்ரெண்ட் எனக்கு அவுங்க எப்டின்னா நல்லா படிப்பாங்க நானுமே இப்ப நாங்க ரெண்டு பேரு வந்து பாத்திங்கன்னா செம்முக்கு உக்காஞ்சு ஒண்ணாவே படிப்போ அந்த மாதிரி அந்த மாதிரி இருக்கு ஃபிரண்ட்ஷிப்லா வந்து நல்லாருக் கு அது ஒரு சில ஆனா ஒரு சில அதுலய பாத்தீங்கன்னா எம் பி ஏ லயே சில பேர் எல்லா பாத்தா பயமா இருக்கு பசங்கல்லா அ அராத்து ஒரு மாரி ரவுடிசம் பண்ணிக்கிட்டு அது ஜா அவுங்களு வந்து நல்ல பசங்க தா பட் எப்டினா பாத்தாலே சில பேர் லா வந்து பயமா இருக்குல ஒரு மாரி மூஞ்ச
அப்புனா நீங்க என்னைய பாத்துந்தா பயப்படுவீங்க ஏனா நாலா வந்து டெரரா தா இருப்ப பாக் க ஆனா வந்து பேசாதா தெரியு கொழந்த மாரி இருப்ப நெறைய பேர்
எங்களுக்கு வந்து எப்டின்னா நம்பிக்கள்ள சில பசங்க கிட்ட வந்து ஒரு சம்டைம்ஸ்ஸு சண்டேயே வந்துச்சு ஆனா அதுக்கப்பறமா நாங்க ஃபிரண்ட்ஸ் ஆனோ நாங்க நாங்கல்லா பேசதுக்கப்பறோ அ பசங்க எல்லா பாத்து ஐயோ இந்த பையனா இப்டி போய் இப்டி நெனைச்சிட்டோமே அப்டின்ற மாரிலா இருக்கு அது வந்து நெறைய அவுங்க ஃபேஸ் கட் வச்சு பைப்படுறது நம்ம அதுதா அது வந்து அவுங்கள சில பசங்க பாத்தா கொஞ்ச அப்டியே உருனு இருக்கிற மாரி இருக் ப்பாங்க அந்த மாரி பயமா இருக்கு மத் மத்தபடிய அப்டியே பேசுன அப்டியே ஜெல் ஆயிடுவான்ப்பா அந்த மாரிதா
அப்றோ நாலா எப்டி தெரியுமாக்கா ஃபர்ஸ்ட் இது இந்த கால்லேஜ் சேரு போதெல்லா யார்டையுமே பேச மாட்டே மோஸ்ட் பசங்கள் டையே பேச மாட் டா அமைதியா உக்காந்து இருப்ப தனியாவே கிளாஸ்ல உக்காந்து இருப்பே ரொம்ப இன் ட்ரோவேர்ட் இருந்தே என்னா ஆச்சின் தெர்ல தலையில தா அடிப்பட்டு ச்சன் தெர்ல ஒரு ஒரு ஆறு மாசமா
ம்
அப்டே செம்ம ஃபன்னா எல்லாத்து கூடய பேச்
அப்டிதா பா இருக்கணுமே எங்க கிளாஸ்ல வந்து பாத்தீங்னா அ ஒரு பைய ஒருத்தவங்க இருப்பாங்க அவுங்க வந்து எப்டினா ஃபஸ் பீன்ஸ்ல தா ஒக்காருவாங்க கண்ணாடி லா போட்டுப்பாங்க அது எப்டின்னா திரும்ப கூட மாட் டாங்க நம்ம வந்து இப்போ சாப்டியா அ சாப்டீங்களா கேட்டா கூட சாப்டே சொல்டு திரு ம்பிப்பாங்க ஒரு மாதிரி ஆனா திரும்பி நம்மள சாப்டியான்னு லாம் கேக்க மாட்டாங்க எது நம்பாலையே வாலண்டிரியா போய் பேசுனாலு பேச மாட்டாங்க கிளாஸே வந்து அவங்கள பேச வைக்கணு அப்படின்ற மாரிதா பண்ணுமே பட் வந்து அவங்க பேச மாட் ட்டாங்க லைக் அவங்க வீட்லயே அப்படி வளந்துடாங்க போல அது பே பேசவே மாட்டாங்க அந்த பையன் ஆனா அந்த மாதிரி இருக்கக் கூடாது நம்ம எப்பயுமே எல்லாிட்டையும் இருக்கிறது ஒரு லைஃப் வச்சு கோங்களே நம்ம ஜெல்லாயி எல்லா இருக் டி ஜாலியா பேசி ஜாலியா என்ஜாய் பண் பரவால்ல எவ்வளோ காஷ் ஏதாவது ஒரு பிர சன வந்தாலு அதெல்லா ஃபேஸ் பண்ணணு ஃபேஸ் பண்ணிக்கா அந்த அ அந்த அடிபட்டுதா அதுல இருந்து கத்துக்கணு அந்த மாதிரிதான் இருக்கணுமே ஆனா அந்த பையன் இன்ன வரைக்குமே நா இன்னொ ஒரு ஆஃபீஸ் போனோ அப்ப அவங்களு வந்து ஜாயின் பண்ணாங்க அந்த பையன் அந்த ஆ ஃபீஸ்ல அப்ப பாத்தீங்கனா அவங்க வந்து சுத்தமா வந்து எதுவுமே அங்கயு பேசல அந்த ஆஃபிஸ்ல இரு கவுங்க எல்லாருமே வந்து என்ன சொல்லுவாங்க இவுங்க வந்து உன் ஃப்ரெண்டா உன் ஃப்ரண்டு மாரி பேச கூட மாட் றாங்களே அப்படின்ற மாதிரி என்ன வந்து கேட்டாங்க கேட்டு ஆஃபிஸே வந்து அவங்கள பேச வக்கணு அப்படின்ற மாரி நெறைய ஃபண்ஸ் எல்லாம் பண்ணோ அ ப்பயும் அவங்க பேச மாட்டாங்க அந்த மாரி எப்படின்னா இப்ப சாப்பிட்டீங்களா அருண் அப்டி கேட்டா
ஆ
நம்மள கேப்பாங்களா அப்டின்ற மாரி நம்ம ஒக்கான்ட்ருப்போ கடைசில நம்மள எதுவுமே அந்த பையன் கேட்க மாட்டாங்க அந்த மாரி இருக்கும்
ஆ
ஆ நல்லா பேசணும்ப்பா நீங்க சொல்றீங்களே இப்போ ஒரு சிக்ஸ் மந்த்தா ஜாலியா பேசுறேன்னு அந்த மாரிதா இருக்கணுமே ஆக்சுவலி
இப்போ அ அதுவும் நா ரிக்ஸ்டையும் போயிருவேன் இப்போ யாருனே தெரியாது எனக்கு அவங்களுக்கு எனக்கு சம்மந்தமே இருக்காது நா போயிட்டு ஆ நல்லா இருக்கிங்களா சாப் ட்டிங்களானு ஜாலியா பேசுவே அன்னைக்கு அப்படித்தா சும்மா காலேஜ்ல ஒக்காந்திருந்தே ஏ கால் வேற காலேஜ் ஐடி கார்டு போட்டு எ காலேஜ்ல ஒட்காந்துருந்தாங்க
ம்
என் ஃபிரண்ட்ஸ் எல்லா பாத்துட்டு போயிட்டானுங்க நா போய் நீங்க யாரு ப்ரோ எதுக்கு ப்ரோ ஒக்காந்துருக்கீங்க எதுக்கு என்ன விஷயமா வந்துருக்கீங்க நா பேசுவே இப்ப ஒருனா ரொம்ப ஃபன் பண்ண ஆரம்பிச் டே பொண்ணுங்கள்ட முன்னாடி பேசலா பயப்புடுவே
ம் ம் ம்
இப்போலா ஜாலியா பேச ஆரம்பிச்சுட்டே
பேசலா நம்ம நம்ம என்ன நம்ம தப்பாவா பேச போறோ ஜாலியா நம்ம பேசலா நெறைய பேருட்ட பேசி பழகுனா அவங்களோட நெறைய நல்ல விஷயங்கள் எல்லா நமக்கு தெரியுல
கரெக்டுக் கா அதா இப்போ வந்து எ மென் ன்டாலிட்டி அப்படின்னா என்ன பொண்ணுங்கனா யாரு அவங்க ஒரு ஆப்போசிட் ஜெண்டர் அவ்ளோதா
ஆ அவ்ளோதா நம் நம்ம என்ன நமக்கு வந்து நம்ம தப்ப யோசிச்சாதா மைண்ட் நமக்கு தப்பா போணு நம்ம வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ப்பா பழகும்போது நம்ம பேசிக்கலா ஏனா அவங்களு நம்மளுக்கு சில ந லா அவங்க கிட்ட சில ஐடியாஸ் இருக்கலா அது நமக்கு ஷேர் பண்லா அந்த மாரிதா அந்த மாரி வந் ஓகேப்பா ஓகே ம்
அ